ஹலோ
ஹலோ சொல்லுங்க்கா
துங்களா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க அப்படியா இங்க ஆஹ் சரிங்
ம் சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டங் நீங்க சாப்ட்டீங்களா
உம் சாப்ட்டாச்சு அங்க க்ளைமேட் றெல்லா எப்படி இருக்குது
இங்கேயு ஒரே ரெண்டு நாளா ஒரே மழ பேஞ்சுக்குட்டே அப்டியே விட்டு விட்டு மழயு வெயிலு அப்ப கலந்து வந்துட்டு இருக்கு அங்க
இங்கேயு நல்ல மழ மத்தியானத்துக்கப்புறொ ஸ்டார்ட் ஆயிடுது மழ நைட் டெல்லா பெய்து காலையில மட்டு வெவ கொஞ்சொ நேரொ லைட்டா வெயில் அடிக்குது
அ இந்த வருஷொ வித்தியாசமா இருக்கு இன்னு வித்தியாசமா இருக்குல்ல இந்த வருஷொ கோடை மழ பெஞ்சது
காலைல கொஞ்சொ வெயில் அடிக்கிறதுனால துணி தொவக்கிறது கொஞ்சொ வெளிய செயிற வேலயெல்லா செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கு
உம் ஹீட்டு கொஞ்சொ கொறையு நல்லா இருக்குல்ல டைம் ஆச்சு
அஹ் அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா வர்றதா சொல்லிருந்தீங்க
ஆஹ் ஆமா ஆமா வந்துட்டாங்க அது கொஞ்சொ இந்த மழை நால கொஞ்சொ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பஸ் கரெக்டா இல்லாம கொஞ்ச டிலே ஆயிடுச்சு எப்பயும் வர டைம்ம விட ட கொஞ்சொ லேட்டாதா வந்தாங்க
சரி சரி சரி ஒடம்பெல்லா பரவால்லியா
அதா அம்மா க்கு கொஞ்சொ ஹெல்த் இஸ்யூ இருக்குல்ல அதுனால தனியா வேற டிராவல் பண்ணக் கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிருந்தாங்க அதனால கொஞ்சொ பாத்து லேட்டாதா வந்தாங்க
சரி சரி இப்ப பரவால்லைங்களா
ஆஹ் பரவால்ல ஃபர்ஸ்ட் தலையில பிரச்சன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்பறம் ஃபஸ்ட்டு இந்த சி டி ஸ்கேன் இருக்குல்ல அத எடுத்து பாத்துருந்தோ அதுல தலைல கொஞ்சொ பிரச்சன இருக் க்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து அது க்கப்பறொ எம் ஆர் ஐ பண்ணி பாத்ததுல அப் ப்படிலா ஒன்னு இல்ல அப்டின்டு ரிசல்ட்டு வந்திருக்கு
சரி சரி இப்ப நல்லா இருக்காங்கல்ல ஆஹ் கொஞ்சொ ஹெலத்து ஃபுட்டாவே குடுங்க நல்ல சாப்பாடு ஆயில் ஆயில் எல்லா ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெய் பலகாரங்கள்லாம்
ஆஹ் சரி
அவங்க நிறைய டீ காஃபி குடிப்பாங்களோ
ஆமா டீ அதிகமா குடிப்பாங்க காஃபி குடிக்கிற பழக்கோ இல்ல ஆனா டீ வந்து அதிகமா எடுத்துப்பாங்க
சேரி சேரி அத கொஞ்சோ அந்த டீ குடிக்கிறத கம்மி பண்ண சொல்லுங்க
ஆ டீ குடிக்கிறதுனாலையு இப்டி பிரச்சனை வருமா என்ன
ஆமா ஆமா அது அப்டியே மூளையில இருக்கற நரம்புகள் அதுக்கே அடிக்ட் ஆன மாதிரி இருக்குல
ஆ
ஆ அதனால கொஞ்சோ டீ அ ரொம்ப சூடா குடிக்கிறது ரொம்ப டிகாஷன் அதிகமா குடிக்கிறது இதெல்லா கம்மி பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆ
ஆ கொஞ்சோ நல்ல சத்தான உணவுகளா குடுக்கணு காய்கறிகள் பயிர் வகைகள்லா வேக வச்சு சாலடு மாதிரி
சரி சரி சரி ஹாட்லயு ஹாட் க்கு நல்லா ஸ்ட்ரென்த்தான மெல்லி குடுக்குணு அவங்களுக்கு கொஞ்சோ இந்த ரத்த அழுத்தமு கொஞ்சோ அதிகமா இருக்குது அதனால கொஞ்சோ ஏதாது கவலைப்படுவா உகாகான்டுறப்பாவ் அது மாரி இந்த எண்ணெயில பொரிச்ச உணவு சாப்பாடு அதெல்லா அதிகமா சாப்புடுறாங்களே மீன் பொரிச்ச மீனு அந்த மாதிரியெல்லா அதனால கொஞ்சோ பிரசர் அதிகமாயிருச்சி
ஆ சரி சரி அதெல்லா கொஞ்சோ கம்மி பண்ணணு ம்
ஆ
கண்டிப்பா அது கொறைச்சாங்கன்னா அது எதும் பிரச்சன வராது
ஆமா நாங்களும் எல்லாருமே ரொம்ப பயந்தோ ஆனா என செலவுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல
செரி செரி பிபி அதிகமா இருக்கறதுனால அது உப்பு அளவு கம்மியா சேத்துக்கணு நெறைய அ டென்ஷன் ஆக கூடாது மன அழுத்த ஆக கூடாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சு கோங்க
ஆ செரி முடிஞ்ச அளவுக்கு அப்டிதா வச்சிருக்கோ இதுதான அவங்க வயசு அது ஆக தேவ இல்லாம எல்லா கவலையு தலையில தூக்கி போட்டுட்டு அங்க நிக்க வேணு ம் இல்ல அப்பயே காண்டேக் பண்லா நெனைச்சே பிசியா இருந்தீங்களோ
ஆமா ஆமா ஆ நா வெளிய போயிருந்தோம் அ ஸ்டேடியம் வரைக்கு போயிருந்தோம்
ம்
நல்லா இருந்துச்சு ஸ்டேடி நீங்க ஸ்டேடியம் ஆனா எல்லா அந்த கேம்ஸு ஸ்போர்ட்ஸு எல்லாமே வெளையாடுற மாரி இது டிஸ்ட்ரிக் லெவல்ல இருக்றது நல்லா பெருசா இருக்கு அது இல்லாம வியூ சூப்பரா இருக்கும்
அப்டியா அரச அரசாங்கத்துக்குள்ளதா இல்ல
ஆமா ஆமா இல்ல அரசாங்கத்துக்கு ஒரே இதான் அதோட வியூ வந்து நல்லா பயங்கரமா சூப்பர சூப்பரா இருக்கும் அங்க உள்ள என்வென்ஸ்லயே இந்த சைடா பாத்தா நெறைய மலை அதுல பச்ச பசலேன் இருக்கிறது
ஆ
கால வேறயா இப்ப அதுல அந்த மேகல்லாம் அப்படி எறங்கி வந்து நிக்கிறதுல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது
ஆ அப்ப எல்லா நம்ம சாதாரண மக்க கள் கூட அலோ பண்ணுவங்க
ஆமா ஆமா எல்லாருமே வரலாம்
செரி செரி அப்ப நல்ல விசய
என்ட்ரி டிக்கெட் அப்படில்லாம் எதும் இல்ல நம்ம ந போய்ட்டு நறைய ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்கலாம் வருவாங்க இப்ப சாய்ந்திர டைம்லலாம் போனா நறைய ஸ்கூல் பிள்ளங்க காலேஜ் பிள்ளைங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க அத பாக்றதுக்கே அழகா இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண் றோம் நம்ம வாக்கிங் போகறோம் அப்படின்றது இல்லாம அந்த பிள்ளைங்கள பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்
இங்க ட்ரெயின் அப் பண்ற மாதிரி
ஆமா ஆமா எல்லா இதுவுமே ட்ரெயின் அப் பண்ற மாதிரி வராங்க நீச்சல் குள உள்ளயே இருக்கு இந்த வாலிபால் ஃபுட்பால்லா சொல் னல் சொல்றாங்கல்ல ஆ அது எல்லா ஃபெஸ்லிட்டியுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கறாங்க போல நீட் அண்ட் க்ளீனா நல்லாருக்குது
பரவாயில்ல அரசாங்கத்துலயே இவ்வளவு இது பண்ணிருக்க வரைக்கும் நல்லதுதான்
ஆமா ஆமா
எங்களுக்கு அப்படி பக்கத்துலல்ல இல்ல இல்ல எங்களுக்கு எங்களுக்கு அப்படி ஒன்னும் பக்கத்துல இல்ல இப்போதைக்கு இல்ல ஒரு வேள இனிமே கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் வாரு கொஞ்ச கொஞ்சமா வருமா இருக்கலாம்
ஆமா ஆமா இது கொஞ்சோ
பூங்கால்லா இருக்குது ஆனா அந்த ஸ் மாதிரி ஸ்டேடியம் லெவல்ல இல்ல ஆனா இந்த பூங்கால்லா இரு க்கு அந்த ஈவினிங் டைம்ல பிள்ளைங்கள கூப்ட்டு போய ஊஞ்சல்ல அந்த இதெல்லா உண்டுல்ல வேறென்னா வெளையாட்லா அதுக்கு என்ரி ன்னில நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போயி ட்டு இது பண்ணி
இங்க வந்துட்டு வியூ நல்லாருக்கூ அதுக்காக வேண்டியே நாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவயே போயிட்றது சூப்பராருக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துட்டு முலி முடிஞ்சா ஒ ரு ரவுண்டு இல்லென ரெண் ரவுண்டு அதுல நம்மளு வாக் பண்ணிட்டு வந்தா ஒரு ப்ளசன்டா ஒரு நல்லாருக்கு
ப்போ அப்பிடியே ஒடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாருக்கு
ஆமாமா ம் நீங்க எதாவ் ஸ்போட்ஸ் லல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்ளா
ஆனா ஸ் ப்பு இப்போ இல்ல ஆனா ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்சோ எல்லா இதலிமே ஜாயின் பண்ணிட்ருந்தோ இப்ப வந்து கல்யாணத்துக்கு அப்றோ கொழந்த பொறந்தப்புறோ இப்ப கொஞ்சோ பே கேப் உட்ருக்கோ பாக்கலாம் திரும்ப கூட பண்லா உம் நீங்க
எனக்கெல்லா ஸ்போட்ஸ்லெல்லா அவ்ளவா இன்ட்டெஸ்டெல்லா எது கெடையாது
அ
உம்
நீங்க இந்த ஸ்டேடியத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்குளுக்கு அதுலியு இன்டெஸ்ட் வர ஆரம்பிச்சிரு நெனக்கிறே
ஆமாமா அது பாக்கறதுக்கு நல்லாருக்கு சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கெல்லா வந்து வெளையாடுவாங்க அத கோச்சிங் எடு த்துகுவாங்க ட்ரெனிங் எடுத்துக்குவாங்க அதெல்லா நல்லாருக்கு
அதெல்லா பாக்கும்போது உங்க ஸ்கூல் டேஸ் எல்லா மிஸ் பண்ண மாதிரி இருக்காதா
ஆமா கண்டிப்பா அப்டி இருக்கு
இப்ப இருக்ற இதுக் கவலைக்கி ஃபேமிலி ரன் பண்றது எல்லாதினு க பாக்கும்போது ந அப்டியே இருந்திருக்லா அப்டின் தோணு
ஆமா கூல் லைஃப் அது ஒரு தனி எண்ஜாய்மெண்ட்தா
ஆமா அப்ப அது புரியல இப்ப புரியு
அ ஆம்மா செரி பாக்லா
ஆஹ் செரிங்கத்
ஆஹ் சரி ஓகே தங்க்யூ